ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹாய்ப்பா கேக்குதா
ஆ கேக்குது
ஆ நல்லாருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் நேத்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் சொன்னீங்க போய் வந்துட்டிங்களா லேட்டாச்சா
ஆமா போய் வந்தாச்சு நேரத்துல போயி நைட் லேட் ஆயிருச்சு
ம் காலயில எத்தன மணிக்கு கிளம்புனிங்க
காலையில இங்க இருந்து சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ் எல்லா கிளம்பியது அதே ஈவினிங் வரும்போது எயிட் நைன் ஆயிடுச்சு
ஓ சிக்ஸுக்கு கிளம்பி நைன் ஆயிடுச்சா ஹோல் டேவே அப்போ
ஆமா ஆமா அங்க போனா அந்த டெஸ்ட் டெ அப்டிய இந்த டெஸ்ட் எடுனு சும்மா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வேற பாக்கனு
ஆ காலையில அப்ப சாப்பிடாம தா போயிட்டியா காலையில பிரேக் ஃபாஸ்ட் எல்லா என்ன பண்ணிங்க சாப்பிடாம தா போய்டிட்டிங்களா இல்ல
போனே
ஓ செர் செரி
ஒரு ஒரு
ஹஸ்பெ
காமிக்கிறதா இருந்துச்சு
ஆ
அதுனாலதா லேட் ஆயிடுச்சு
ஓ எ என்ன ப்ளட் டெஸ்ட் எல்லா எடுத்தாங்களா
ஆமா ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு எல்லா எடுப்பாங்க
ஓ
ம் எல்லா பரவாயில்ல நார்மல்ன்னு வருது ஆமா ரெகுலரா எடுக்றதான
இப்ப ரெகுலரா ஓ மந்த்லி ஒன்ஸு எல்லா டெஸ்ட்டு எடுக்கணுமா
இல்ல அது ஒவ்வொரு டெஸ்ட்டு ஒவ்வொரு டைம் குடுப்பாங்க
ஓ இப்ப ப்ளட் டெஸ்ட்டுகெல்லா எவ்ளோ காஸ்ட் பண்றாங்க
பிளட் டெஸ்ட்டு மொத்தமே ஓ ஓ இருக்கற டெஸ்ட் எல்லா குடுத்து வந்தனா
ஓ செர் செரி
ஒன் ஃபைவ் ஆகு
ஆ ஹா பிரேக் ஃபஸ்ட்லா அங்கயே சாப்ட்டியா போயிட்டு அப்றோ சாப்ட்டுட்டு அப்றோ ஹாஸ்பிட்டல் போனீங்ளா
அ இல்ல ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு குடுத்துட்டு எம்டி ஸ்டொமெக் எடுக்கனோ சுகர் டெஸ் ட்டு அதெல்லா குடுக்கறதா இருந்துச்சு ஆ குடு தல்லா டெஸ்ட்யெல்லா முடிச்சுட்டு தா சாப்
செர் செரி
இந்த டிராவலிங் போறதே பெரிய ட டயர்டு அ ம்
இங்கயிருந்து கிளம்பி போய் ஒரு நாள் ஃபுல்லா டிராவல் பண்ணி திருப்பி வரனோனா ரொம்ப டயர்டு தா
ஆமா அது நம்ம ஊர்ல இருந்து போனா அவ்ளோ நேரத்துல தா போகனோ
ஆமா
ம் ம் டிராவல் பண்ணனதுனால தா டயடாயிருச்சு கூப்பிடலான் நெனச்ச கூப்படவே இல்ல இன்னைக்கி கால்லருந்து அப்டியே ரெஸ்ட் எடுத்துட்டேன்
ஓ நா அதா ஆஃப்ட்நூன் கூப்டே நீ எடுக்லையா செரி நீ டயட்ல தூங்குற நெனைச்சிட்டு
ஆமா அவுங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவுங்க பேர் கரெக்டா நியா பகம் இல்ல அவுங்க அப்பாக்கோட ஒடம்பு சரில்லன்னு சொல் ட்ருந்தாங்ளே அ அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க பாத்தே ம்
அ
என்னாச்சுன் தெரில ஒரு
ஆமா அ அவுங்க அப்பாக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த வெரிக்கோஸ் வெரிக்கோஸ் ஆயிடுச்சா
இந்தாருக்கு பண்றே
அவுங்க அப்பாக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி வெரிக்கோஸ் ஆயிடுச்சு
அ
அதனால அது அடிக்கடி அவுங்க தெரியாம ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க போல
ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா
ம்
ம் அதுதா பாத்தேன் ம் அவரு பேப் பா
இப்ப எப்டி இருக்காரு நல்லா இருக்காரா இல்ல
அப்டி இல்ல அ ம்
ஹலோ கேக்குதா ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதா ஆ கேக்குதா
என ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா